ஆ வணக்கம் நண்பரே நல்லா இருக்கீங்களா
ஆ நா நலமா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா
கண்டிப்பா கண்டிப்பா ஆ இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு எதுவு பேசலாம்னு வச்சிருக்கீங்க
ம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த இருந்த ம அரபு பழக்க வழக்கங்கள் இந்த காலத்துல எது மறைந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேங்க
அ சே
அ அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆண்கள் ஆகட்டும் பெண்களாகட்டும் காலையில ஒரு நாலரை மணி அல்லது ஐந்து மணிக்கு வந்து எழுந்து அவங்க வந்து தன்னுடைய வேலைகளை வந்து செய்யக்கூடிய பழக்கங்கள் வந்து இருந்தது ஆ அந்த பழக்கம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல குணம் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு நாலு டு ஆறு வந்து நம்ம விண்வெளில இருக்கக்கூடிய ஓசோன் லேயர்ல வந்து ஒரு பரிசுத்தமான கா ற்று வந்து இருக்கிறதா மருத்துவ ரீதியா
ஆ உணர்த்திருக்காங்க அத சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடல் நலன் வந்து ஆரோக்கியமா இருக்கு ஆனா இந்த காலத் இத்துல வந்து பாத்தோ அப்டின்னா மக்கள் வந்து பெரும்பாலானோர் இறந்திருக்கிறது அ கொழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வந்து ஒவ்வொரு துறையில் வெவ்வேறு துறைகளல வேலை பாக்கிறதுனால அப்டி அப்டியே இழுந்திருக்கிற நேரமே வந்து பத்தோம்னா ஏழு மணி எட்டு எட்டு மணி சிலர் வந்து மதிய பதினோரு மணிக்கு தா எழுந்திருக்கிறாங்க அந்த மாதிரி பழக்க வழக்க பழக்கங்கள்னால நிச்சயமா அவங்களுடைய உடல்நலம் வந்து பாதிக்க தா செய்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நேரத்துல ஏழந்துடுச்சு தோட்ட வேலைகளுக்கு செல்வது நடைப்பயிற்சி மேற்கொள்வது அந்த மாதிரி நெறைய நற்குணங்கள் வந்து இருந்தது அந்த காலத்துல அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே ஆட்டாங்கள் ஆகட்டு அம்மிக்கல் ஆகட்டு துணி கல்லுல துவைக்கிறதாகட்டு எல்லாத்துலயுமே வந்து அதுவே ஒரு இயற்கையான உடற்பயிற்சியா இரு இருந்துது ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா பெரும்பாலானோர் கைபேசியிலையும் அல்லது கணினியிலுமே வேல செய்வதனால அவுங்களுடைய உடல் அசைவுங்கறது வந்து மிகவும் குறைவு அதனால ஜிம்முக்கு போறது யோக கலை பண்றது அப்டின்னு சொல்லி தன்னுடைய உடல் உறுப்புகள் அசைவுகளுக்காகவே தனி வகுப்புகள் செல்லக்கூடிய நிலைகள் வந்து வருது அதுவும் செய்ய முடியாத நபர்கள் அல்லது செய்வதை தவிர்க்க கூடிய நபர்கள் தா வந்து வயோதிக காலத்துல நிச்சியம்மா அவர்களுடைய உடல் இயக்கம் பாதிக்கப்பட்டு இன்னொருத்தர வந்து சார்ந்து இருக் கற மாதிரி ஆயிருது அத பத்தி தொடர்ந்து பேசுங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அன்றைய காலகட்டத்துல எப்டி இருந்துச்சு ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த பாரம்பரியம் பக்க எப்டி மாறுச்சு அப்டின்னு சொல்ட்டு உங்களுடைய கருத்துக்கள அழகான முறையிலும் தெளிவான முறையிலும் சொன்னீங்க இப்ப பொதுவா நீங்க மொதல் முறையா சொல்லி இருந்தீங்களா அதாவது ஆரம்ப காலகட்டத்துல நான்கு மணிக்கு எந்திரிவாங்க நம்ம முன்னோர்கள் அப்டின்னு சொல்ட்டு அது கண்டிப்பா ஒரு உடல் நலத்துக்கறது மன நலத்துக்கா இருக்ட்டு எல்லாத்துக்குமே அது உதவக்கூடியது ஒண்ணு அப்டினே சொல்லா நீங்க சொன்ன மாரி அதிகாலை அதிகாலை காற்று அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது ஒரு ஐந்து மணியில இருந்து ஆறு மணி காற்று அந்த அதிகாலை காற்ற சுவாசிக்கிறது மூலியமா ந மக்கு நல்ல ஒரு அ உடம்புக்கு நல்ல ராகத்த அதாவது உடம்புக்கு நல்ல ஆ இது கெடைக்குது அப்டினே சொல்ற சக்திகள் கெடைக்குது அப்டினு சொல்ட்டு பல மருத்துவர்களு ஆராய்ச்சிளர்களு சொன்னாங்க நீங்களு அதே போவ அந்த ஓசன் சம்ம்பந்தப்பட்ட அந்த விஞ்ஞான கருத்தையு அழகான முறையில் சொல்லிருந்தீங்க இப்ப இதே போல இது மட்டு மட்டுமே த கா ரணோ கடையவே கடையாது ஏனா அப்டின்னா எதனால வந்து அதாவது இரவுகள்ல வந்து எட்டு மணிக்குளா தூங்கிருவோ இப்ப நம்ம நா சின்ன வயசா இருந்த காலகட்டத்திலே அதே போலதா இரவுகள்ல வந்து ம் ஏனா வந்து எட்டு மணிக்கு அதாவது சாப்பாடுல்லா சாப்ட்டுட்டு அதிகபட்சோ ஒன்பது மணிக்கு தூங்கிடுவோ பாருங்களே ஏனா ஏழு மணிக்கு ஏழ்றைக்குல்லா சாப்பாடு வச்சிட்டு எட்டு மணிக்கு சாப்ட்டு அதிகபட்சமா ஒம்போது மணிக்க சுய்ங்ருவோ ஒரு தூக்கோ தூங்கிட்டு எந்திரச்சன்னு வச்சுோங்களே பத்து மணி அப்டிங்கிறது ஒரு ஒரு மண் நேரத்துல உ ஒரு நடுஜாமோ மாரி தெரியு இது பத்து மணிக்கு அப்டின்னாலு ஒரு மடுஞ்சாவன ஆகுற மாரி தெரியு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கு அதுவே வந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அப்டின்னா அது ஒரு ஏகத்தால ரெண்டு மணி அப்டிங்கிறது ஒரு விடியர் காலைக்கு ஒரு முற்போக்கு தினம் அப்டின் மாரி தெரிஞ்சிரு அது ஒரு அஞ்சு மணி அப்டின்னா நம்ம எந்திரிச்சிருவோ ஒரு அதாவது அப்ப எல்லா கோலி கூவுன் சொல்லுவோ நம்ம கிராமங்கள்லெல்லா அந்த மணி நேரத்தில அழகான மு கோழி கூவிக்கிட்டே இருக்கு அஞ்சு மணில இருந்தே அப்ப அதெல்லா நமக்கு எத காமிக்குது கோழிகள் கூவ அதுபோலந்து நாய்கள் இந்த மாரி கத்து இது எல்லாமே ஒரு எந்திரிக்கணு அதா அதா விடிய போகுது அப்டிங்கற ஒரு அறிகுறி மனிதனை வந்து எழுப்பக்கூடிய ஒரு செயல் அப்டின்னே சொல்லலா இப்ப இதெல்லா கிராமத்தோட அந்த சூழ்நிலை அதே நகரத்துல இருந்து இருந்துக்கலாம் ஏனா அலா அந்த காலகட்டத்தில் ஆனா நீங்க சொன்ன மாரி இந்த காலட்டத்த வேலை பழுவா இருக்கட்டு ஒவ்வொருவரு இந்த நைட் ஷிப்ட் அப்பின்னு சொல்வோ அதாவது இரவு வேலை அந்த இரவு வேலைக்கெல்லா போயிட்டு வந்து எல்லா பகல்ல தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாரில்லா நடக்குது ஆ ஆனாலு கூட இ இது எல்லாம இந்த இயற்கைக்கு எதிரானது அப்டின்னே சொல்லலா இப்ப நா என்ன சொல்றேனா இரவு வேலையு வந்து இயற்கைக்கு எதிரானதுதா எ அது வந்து மனிதனுடைய அந்த இதுக்கு எதிரானது ஏனா பகல்ல வந்து நம்ம வேல செய்ணு அ பகல்ல நம்ம சாப்புணு பகல்ல நம்ம ஓடணு பேசணு அது மகிழ்சியா இருக்குணு இரவுல வந்து அது முழுமியா அந்த உடலுக்கு அமைதி குடுக்குணு அப்டின்தா இறைவன் வந்து அந்த இரவ வந்து நமக்கு முழுமைய வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குனே படச்சிருக்கா அப்டி இருக்கல நம்ம இரவுல வந்து வேல செஞ்சோ அப்டினா அது வந்து எதிரானது அப்டின் சொல்லிட்டு என்னுடைய கருத்தா இருக்குது பொதுவானவர்களுடைய மருத்துவர்களுடைய கருத்து அதுவாதா இருக்கு அப்டின் சொல்ட்டு நா நெனைக்கிற ஆனா இந்த நீங்க சொன்ன மாரி இந்த நவீன காலகட்டத்துல எல்லாரு எத நோக்கி போறாங்க ஆ சம்பாதிக்கணு நம்ப நல்லா முன்னேறணு அப்டின் சொல்ட்டு நனக்கிறாங்க யாருமே வந்து இந்த உலகத்துல கூடிய ஒவ்வொரு மனிதனு அவன்ட வந்து எவ்ளோ பணத்த கொண்டேய் குடுத்தாலு அவ பெரிய பதவிய குடுத்தாலு பணத்த குடுத்தாலு யாரு எனக் போது அப்டின் சொல்லவே மாட்டாங்க எல்லாரு எனக்கு அடுத்த அடுத்த நிலைக்கு நா போகணு அப்டி தா சொல்லுவாங்ளே தவிர எனக்கு இதையே போது அப்டின் சொல்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏனா மனிதன் படைக்கப்பட்டதே எப்டி அப்பிடிதா அப்டின் சொல்ட்டு பல இதுல சொல்லப்பட்ருக்குது அப்ப அப்பிடி இருக்கல வந்து யார் ஒருத்தர் வந்து பதவிக்கு ஆசப்படாம பணத்துக்கு ஆச கூடம இருக்கிறத வச்சு வாழ பழகுறானோ அவ தா ஓலகத்துல இப்போ அதாவது சிறந்தவன் அப்டியே சொல்ல சிறந்தவன் சொல்ல விட எல்ல ஒரு நிம்மதியாளன் அப்டின் சொல்லி சொல்ல முடியு அப்ப அப்படிப்பட்ட நிம்மதி அப்டிங்கற அன்றை காலகட்டத்தில இருந்துச்சு மனிதர்கள்ட்ட இன்றைய காலகட்டத்தில நீங்க சொன்ன மாதிரியே இந்த அவசர வாழ் கிலியு இது போன்ற கால மாற்றத்தினாலயு அ வேலை பல வேலை மாற்றத்தினாலயு இந்த மாரி மாறி போச்சு அப்டின் சொல்லலா அதே போல தோழரே இந்த உணவு பழக்கத்த பாருங்களே அது ஒரு பாரம்பரிய உணவுகல்லா அன்றைய காலத்தில எப்டி இருன்ச்சு நம்ம சாப்ட்ட பாரம்பரிய உணவுகள்லா எவ்ளோ அழகா இருக்கு எவ்ளோ அ நலமா இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம துரித உணவகம்னு சொல்லி சாப்பரம் பாத்திங்கள அதுல ஏதாச்ச ஒரு நன்மைகள் இருக்குதா கண்டிப்பா நன்மைகள் அப்டிங்கறது குறைவாகத்தா இருக்குது நீங்க இந்த தூரித உணவுகள பத்தி என்ன நினைக்கிறீங்க
அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நறைய சிறுதானிய உணவுகள் வந்து சாப்டாங்க ராகி கம்பு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா திணை வரகு சாமை அந்த மாதிரி நிறைய சிறு தானிய உணவுகள் வந்து சாப்டாங்க நம்ம சாப்டக்கூடிய தின்பண்டங்கள் கூட பாத்தீங்கன்னா சத்து நிறைந்ததா தா இருக்கு கல்லபரிப் சி எள்ளுருண்டை அந்த மாதிரிதா வந்துட்டு நம்ம கால கட்டங்களலா நம்ம சாப் ருப்போ ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்டினா அதிகம் மைதா நிறைந்த உணவுங்களேயே வந்து சிறுபிள்ளைகள் வந்து விரும்பி சா சாப்பிற்றாங்க அது மட்டு இல்லாம துரித உணவுகள் அந்த காற்றடைக்க பட்ட உணவுகள வந்து சாப்பிற்றாங்க அதுக்கப் ப்ற வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத குளிர்பானங்கள் அந்த குளிர்பானங்களெல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நம்மளுடைய பல்ல வந்து அதுல போட்டா
போட்டா
அதுவே வந்து கரைஞ்சிருமாமா அந்த அளவுக்கு கெடுதல் நிறைந்த அந்த குளிர்பானங்கள வந்து இன்னைக்கு அசைவ உணவுக்கு பின்னாடி அந்த குளிர்பானங்கள சாப் பிறது வந்து ஒரு பெருமிதமான செயலா வந்துட்டு பண்றாங்க அதுவே வந்து பல நேர் ரங்கள்ல உயிருக்க கூட ஆபத்து விளைவிக்க கூடிய நிகழ்வ வந்து ஏற்படுத்துது அதனால அத பத்தின விழிப்புணர்வோடு இருந்து எந்த உணவுகள் நம்ம சாப்டணு எந்த உணவுகள் நம்ம சாப்பிட கூடாது அப்டிங்கறதுல வந் து நிச்சியமா அவுங்குளுக்கு ஒரு விழிப்புணர்வுகள் வந்து இருக்கிறது நலம்
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே கண்டிப்பா அழகான முறையில சொல்லியிருந்தீங்க இந்த உ துரித உணவுகள பத்தி அதே போல இன்றைய காலகட்டத்துல நீங்க சொன்ன மாரி இது போல இந்த இந்த ட்ரெண்டிங் அப்பிடிஞ் சொல்லி சொல்றாங்க குறிப்பா பிரபலமான ஒரு விஷயத்த செய்யறது இன்றைய காலகட்டத்துல ஒரு ஒரு பொது விதமாவே ஆய்போச்சு குறிப்பா என்ன பண்றோ அப்டினா இப்ப அலை பேசி நம்ம வச்சிருக்கோ அப்டினா இன்னய பிரபலம் அப்பிடிங்கிற ஏதாச்சு ஒரு டரண்டிங் அப்டின் சொல்ட்டு அத வந்து டிக்டாக் அப்டின் சொல்ட்டு நம்ப நம்பளே கூட அதெல்லா இது பண்ணிகிட்டு தா இருப்போ இந்தாலுங்கூடயே அவைகள்ல வந்து நம்ப சரியானத எடுத்துக்குறோமா இல்ல தவறான விஷயங்கள எடுத்துக்குறோமா அப்டின் சொல்ட்டு நம்ப அத நம்பணு ஒரு தவறான விஷயத்த கூடயே டிக்டாக் மூலியமா ப்ரோமோட் பண்ணுவாங்க அத வந்து நம்ம வந்து சரின் சொல்ட்டு இன்றைய இளைஞர்களா இருக்கட்டு இன்னக்கி இருக்கக்கூடிய கொழந்தைகளா இருக்கட்டு அத வந்து சரியாக ஆக்காற அளவுக்கு இந்தைய நவீன விஞ்ஞானம் குறிப்பா நம்பளோட அந்த அலைபேசி வந்து கொண்டு போயிட்ருக்கு அப்டின் சொல்லலா அப்போ ஒரு விஷயத்த பண்றோ அப்டின்னா அது சரியா இருக்கா நம்ப யோசிக்கணு அதாது யோசிக்கக்கூடிய திறன நம்மளு வளத்துக்கணு நம்ம கொழந்தைகளுக்கு வளக்கணு உதாரணமா ஒரு யூட்யூப்ல வந்து எதாச்சு ஒரு ஆ ம் இந்த சமூக வலைத்தளம் யூட்யூபா இருக்கட்டு இல்ல இந்த இன்ஸ்டாக்ராமாகட்டு ஏதாச்சு ஒரு காணொலி எதாச்சு ஒன்னு வருது அப்டின்னா அது வந்து அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியானதா அது வந்து இந்த காலகட்டத்துக்கு நமக்கு சரியா இருக்குமா அப்டின் சொல்ட்டு பாத்துட்டுதா நம்ப அத ஃபாலோ பண்ணமே தவிர சும்மா டிரெண்டிங் அதாவது இன்னக்கி பிரபலமா இருக்குது அப்டி சொல்லவு நம் ப அப்பிடியே ஃபாலோ பண்ணக்கூடாது அதா பின்பற்ற கூடாது அப்பிடிங்கறதா என்னுடைய கருத்தாவே இருக்குது இது மட்டு இல்ல ம் இதெல்லா பாரம்பரியத்துக்கு அதாவது அந்த பழக்கவழக்கத்துக்கு எதிரா பேயிரு பிற்காலத்துல சரியான ஒரு சமுதாயத்த கொண்டு வர முடியாது ஒழுக்கமான குறிப்பா வந்து என்ன ஒழுக்கந்தா வந்து முதன்மை அப்டினே சொல்லா அது இல்லாம அப்புற ஒரு சமுதாயம் இருக்குது அப்டின்னா அது வந்து வெளிநாடு பாணி ஆயிபோய்ரு இப்ப இந்தியா அப்பிடினாவே ஒரு காலத்துல எப்டி இருந்துச்சு அப்டினா கண்டிப்பா பாரம்பரியம் மிகுந்த ஏனா எல்லா நாடுகளயு தவறுகள் இருக்கும் எல்லா ஊர்கள்லயு அ சில நாலு பேர் வந்து தீயவர்கள் இருக்கத் தா செய்வாங்க அதுதா வந்து சரியான ஒரு இதாவே இருக்கு ஆனா வந்து இன்னக்கி வந்து அ என்னாயிருச்சு அப்டின்னா அப்டியே அதிகரிச்சுருச்சு போயிருச்சு தவறு செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு நன்மை செய்பவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரியளவு கொறஞ்சிருச்சு இதை எல்லா எத காமிக்கிது கால மாற்றத்துல இந்த அலைபேசி வந்து நம்மளை அடிமையாக்குது அப்ப அலைபேசிய அடிமையாக்க கூடாத அளவுக்கு நம்மள்ட்ட கல்வியோ நம்மள்ட்ட நல்ல ஒரு அ நல்ல படிப்போ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது பக்கம் போ அதுவே இருந்தாலுங்கூட நம்ப யோசிச்சு உணருவோ இது தவறான விஷயோ இது சரியான விஷயோ அப்டின் சொல்ட்டு நம்ப யோசிச்சு உணர்ர அளவுக்கு நமக்கு கல்வியு அந்த பாரம்பரிய பழக்கத்தையு நம்ம சொல்லி் குடுக்கணு அப்பிடிங்கறதா என்னுடைய ஒரு உறுதியான ஒரு கருத்தாவே இருக்குது பாரம்பரியத்த நம்ப விட்றக்கூடாது அப்டிங்கறது ஒரு முக்கியமான ஏனா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாரம்பரிய இருக்கு அது பழக்கவழக் இல்ல உணவு பழக்கங்களா இருக்கட்டு காலம் பூரா மறஞ்சுகிட்டே வருது பாருங்களே அது ஒவ்வொன்னு மறஞ்சுகிட் டே வருது இருந்தாலு அத நம் கொண்டு சேர்த்தோனு வச்சுக்கோங்களே அது பிற்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கு அப்டின் சொல்ட்டு நம்ம இந்த நீங்க சொன்ன மாரி இந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்துல எல்லாமே முக்கியம் அப்டின் சொல்ட்டு நா சொல்ல வரே அ இறுதியா நீங்க ஏதாச்சு அந்த பாரம்பரியத்த பத்தியோ பழக்கவழக்கத்த பத்தியோ ஏதோ சொல்ல விரும்புறீங்களா
அதாவது நம்மளுடைய அன்றாட உணவு வகைகள்ல வந்து பாத்தீங்க எப்பிடின்னா நமக்கு வந்து நவீன கால உணவுகளதா வந்துட்டு பெரிய சின்னவங்கள்லுருந்து பெரியவங்க வரைக்கி எல்லாருமே எடுத் துக்கிறாங்க இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் அல்லது பாஸ் தா அந்த மாதிரி உணவு வகைகள தா வந்துட்டு சிறு குழந்தைகள்லருந்து அதிகமாவே உட்கொள்றாங்க அந்த மா திரி இல்லாம நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து சிறுதானியங்கள்ல செஞ்சு குடுத் இருக்கக்கூடிய உணவு வகைகள் அதுல செய்யக்கூடிய தின்பண்டங்கள் அத போக நம்ம சாப்டர கூடிய உணவுகள்ல வந்து ஒரு பகுதி வந்து மாவு சத்து நிறைந்ததாகவும் ஒரு பகுதி வந்து புரதச்சத்து நிறைந்ததாகவும் ஒரு பகுதி வந்து நார்ச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கிறது தா சரிவிகித உணவு அந்த உணவு முறை நம்ம சிறு குழந்தைகள் முதலே அவர்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி தரணு என்னதா ஐ டி ஃபீல்டுல போனாலு உலகத் தயே மாறி விமானத்துல மாறி வெளிநாடுகள் போனாலு ஆ உடம்பு சுவர் இருந்தாதா சித்திரம் வரைய முடியும் நம்ம வந்து இரவு பகலா கண் விழிச்சு ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுறது அல்லது தூக்கம் விழிக்கிறது இந்த மாதிரி எல்லா நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பில் இயற்கையாக சுரக்கக்க கூடிய அந்த மெலனின் அப்டிங்கிற ஒரு சுரபி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கினால் இருட்டில் மட்டும்தா சுர சுரக்கக்க கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு தரக்குரிய சுரபி அது அது வந்து அந்த நேரத்துல மட்டுந்தா நமக்கு வேல செய்யு அந்த நேரங்கள்ல வந்து ஐ டி துறையில வேல செய்யக்கூடிய பல இளைஞர்கள் வந்து தூங்குவது கிடையாது அல்லது கைபேசிய வச்சுட்டு பல நேரம் வந்து தன்னுடைய நேரங்கள் வந்து வீண்ணடி இருக்காங்க அந்த சுரபிகள் வந்து ஒழுங்காக சுரக்கும் சுரக்கல அப்டின்னா அது குறிப்பிட்ட வருடங்கள் பாக்கு அது அது அப்டியே அது தன்னுடைய ந தன்மையு மாறி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தா இந்த தூக்கமின்மை பழக்கம்
கண்டிப்பான ந கண்டிப்பா நண்பரே நண்பரே நேரம் ஆ ஆங்கான் அது நண்பரே நேரம் வந்து உங்களோட பேசுறது இந்த மனமகிழ்ச்சிய குடுச்சது நண்பரே நன்றி